பாப்போம்பா
அ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்பா வீட்டுல எல்லாரு சௌக்கியங்களா
ஆ எல்லாரு சௌக்கியம்பபா இங்க நம்ம வீட்டுல கெணறு வெட்டிக்கிட்டு இருக்கோ
கெணறு வெட்றீங்களா ரொம்ப நல்லதுப்பா தண்ணி எல்லா எப்டி இருக்கு
அ தண்ணி நல்லா இருக்குப்பா சுவையா இருக்கு தண்ணி நல்லா கிளீனா இருக்கு அறுவது அடியிலேயே வந்துரு ச்சி
பரவாயில்லயே
உங்க வீட்டுல கெணறெல்லா இருக்கா ஆல்ரெடி
இல்லப்பா இல்லப்பா நா அடுக்கு மாடில இருக்கறதுனால எனக்கு எந்த வசதியு இல்லப்பா
ஏப்ப அடுக்கு மாடியா இருந்தா கூட நெலோ எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கெணறு இருந்திருக்கணுமே என்ன பண்ணாங்க அந்த கெணத்த த்த
தெரிலப்பா இப்ப எல்லா மோட்டரு உப்பு தண்ணிக்கு மோட்டரு கொழா தண்ணிக்கு மோட்டரு எல்லாமே மோட்டரு வச்சு ஓட்டி றாங்கப்பா
ஆமா கெணறு இருந்தா நல்லதுப்பா
ஆமாப்பா மழை தண்ணில்லா சேகரிப்பா இருக்கு இல்லிங்களா
ஆமா இந்த மழை வெள்ளோல்லா வந்து இருந்து தெரியுங்களா சென்னையில ஒரு தடவ ஒரு வாரோ தண்ணி நின்னுட்டு இருந்துச்சி அப்போ கரண்ட் டு இல்ல தண்ணி இல்ல கொழாயிலு எதுவு வரல அப்ப கெணத்து தண்ணி தானேப்ப நல்லா யூஸ் ஆச்சு க்கு
அப்டிங்களா
எங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கல்லா கூட கொடோ குடுத்து எங்ககிட்ட கெணத்துல தண்ணி ஃபில் பண்ணி வாங்கிக்கிட்டு போனாங்க க
அப்டிங்களா ஏம்ப்பா அது தண்ணி சமயலுக்கு உபயோகிப்பீங்களா
ஆமாப்பா சமயலுக்கு குடிக்க நாங்க குடிக்க எல்லாமே அந்த தண்ணிதா யூஸ் பண்றோ இப்ப கொஞ் கொஞ்சோ அடஞ்சு போயிட்டனால தூர்வாரி இருக்கோ மறுபடியு வெட்டி எடுத்து
அப்டிங்களா ஆஹா கட ஒண்ணு கட்டுறேன்னிங்களே முடிஞ்சிச்சா வேலலா
ம் வேலல்லா முடிஞ்சிட்டுப்பா இன்னு கொஞ்சோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு பாதி ஒர்க்கு முடிஞ்சிருக்கு ம் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு தா ஆள் தேடிட்டு இருக் அது பெயிண்டர் இருந்தா சொல்லுங்கள
எனக்கும் ஒரு கட தேவைப்படுது வியாபாரம் பண்றதுக்கு
சேரி
அதா சேரி உங்களுது வேல முடிஞ்சிடுச்சுன்னா கேட்கலாமேனுதா கூப்ட்டே உங்கள நானு
இன்னு வேல முடியலப்பா இன்னு ஒன்னு ரெண்டு மாசம் ஆவும்ன்னு நெனக்கிறே ஏன்னா நாங்க இன்னு கமர்ஷியல் லையனு மீட்டர்ல்லா வாங்கல
அப்டிங்களா
அதனால அது கொஞ்ச ப்ராசஸ் லேட் ஆவு
எனக்கு அவசரமா வேணாம்ப்பா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனா கூட பரவால்ல நானு ஒடனே இது பண்ண போ றதில்ல எல்லா பொருள் எல்லா ஆயத்தப்படுத்திட்டு தா நானு ஆரம்மிப்பே அதுக்குதா பொறுமையா கதா வேணு எனக்கு
சேரி நீங்க முன்னாடியே எங்கிட்ட ஒரு வார்த்த போட்டு வச்சிருக்கீங்க நல்லதுதா நா பாத்துட்டு சொல்ற ஏன்னா என்ன அட்வான்ஸ் அது வாடக எப்டி டாக்குமெண்டேஷன்னா நமக்கு வெவரம் பத்தல விசாரிச்சிட்டு இருக்க ஒரு மூணு லட்சரூவா வரும்ன்னு நெனைக்கிற அட்வான்ஸ்சு ரெடி பண்ணிக்கோங்க
என்னப்பா இப்டி சொல்லிட்டீங்க
ஏம்ப்பா எ கையில எதுமே கெடையாதுப்பா எங்க வீட்டுக்கார் தா எல்லாத்தையுமே பாக்குறாரு அவருதா சொல்லிருக்காரு எனக்கு எதுவு தெரியாதுப்பா
ஏம்ப்பா, எங்க தோழி கேக்குறாங்கன்னு சொல்லுங்க அவரு எனக்காக கொஞ்ச கொறைப்பாரு
ஏ ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா ஒதப்பன்னு சொல்லிருக்காருப்பா
அப்டிங்ளாப்பா அப்ப சொந்தக்காரன்னு சொல்லிட்றீங்களா
ஆமப்பா அவரு என்ன சொல்லிருக்காரு ஒன்னயு நம்ப மாட்டே ஓ பேரு சொல்லிட்டு யாரு வந்தாலு குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாருப்பா
அப்டிங்களா செரி கொஞ்சோ தெரிஞ்சவங்க உங்க அம்மாக்கு சொந்தக்காரங்க அப்டின்னு சொல்லி சொல்லுங்க
ஆமாப்பா எங்க அம்மா தா மெயினா யாரு வந்தாலு குடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்கப்பா எங்க அம்மா வீட்டு சைடுல இருந்து யாரையு கூட்டு வராதன்ட்டாருப்பா
செரி அப்டி இப்டி ஒன்ட்றரைக்கு வாங்க
நா உங்களுக்காக பேசுறப்பா பேசி எப்டியு ஒரு ரெண்டுக்கு முடிக்லாம்ப்பா அவ்வளதா அதுக் க்கு மேல கம்மி பண்ண வாய்ப்பே இல்லப்பா
என்னப்பா மொதல்ல தொழில் தொடங்குறோ நீங்க தா பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வைக்கணு
அதாப்பா அதனாலதா நம்ம இப்ப வந்து ஒரு ரூவா கிட்ட கம்மி பண்றோம்ல்ல ஒரு லட்சரூவா யாருப்பா கம்மி பண்ணுவா வா நட்பு ரீதியா நம்ம பேசுறனால அது வரைக்கு நம்ம எறங்கி வறோ
செரி இன்னு கொஞ்ச கொறச்சு குடுங்க
ம் பாப்போம்ப்பா நா பேசுறே இதுக்கு மேல கம்மி பண்ண வாய்ப்பு இல்ல இதுவே என்ன திட்டுவாரு அவுரு நீயா யார கேட்டு வாய விட்ட அப்டின்னு
செரி எவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு கட
அது இருக்கும்ப்பா ஒரு நானூறுல இருந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்பா
வாடகை எப்பிடிப்பா
வாடகை வந்து ஒரு இருவது ரூவா இருவத்தஞ்சு ரூவா வரு எவ்ளோன்னு தெரலப்பா நா கேக்குறே விசாரிச்சு சொல்றே
வாடகையு ஒன்னு கொஞ்சோ கொறைச்சு சொல்லுங்கப்பா ஒரு பதினஞ்சு கிட்ட
பதனெஞ்சுல்லா வாய்ப்பே இல்லப்பா முப்பதுக்கு போக கூட வாய்ப்புருக்கு பதனெஞ்சுக்கு வர வாய்ப்பு இல்லப்பா
என்னப்பா உயிர் தோழிக்காக நீங்க இத கூட செய்ய மாட்டீங்களா
இல்லப்பா செய்ய மாட்டப்பா உயிர் தோழிய பாத்தாகா குடும்ப என்னப்பா ஆகு
என்னப்பா இப்டி சொல்லிட்டீங்க மொதல் மொதல்ல தொழில் தொடங்குறே
மொதல் மொதல்ல தொடங்குங்கப்பா நீங்க வந்து நா வேனா ஒரு எட பாத்து சொல்றே உங்களுக்கு திருவே க்காடு பக்கத்துல ஒரு கடை இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃப்பீட்டே அவங்க
ஐயா கிட்ட நா பேசுறேன் இங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது
ஆஹ் சொல்றேன்ப்பா எங்க ஐயா வந்து எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பாருப்பா யார் போன் காலையு எடுக்க மாட்டாரு
நீங்க சொல்லி குடுங்க ந ஐயா கிட்ட பேசுறே எனக்காக கொஞ்சோ கொறைக்க சொல்றே ஐயா பெரிய மனசு பண்ணி கொறைப்பாரு
ஆ நா சொல்றேன்ப்பா உங்க வீட்டு ஐயாவ பேச சொல்லுங்களே
அவரு கொஞ்சோ வேலை விஷயமா ஊருக்கு போய்க்கிறாரு ஒரு நாளைக்கு நா உங்க வீட்டுக்கு வரே ஐயாவை கூட்டிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோ
தாராளமா கூட்டிட்டு வாங்க அதுக்குள்ள நாங்க வேற யாராவது அட்வான்ஸ் குடுத்துட்டாங்கன்னா எங்களால வாக்குக் குடுக்க முடியாது பாத்துக்கோங்க
என்னப்பா எப்படியு பேசுறீங்க அப்படியு பேசுறீங்க என்ன பண்றது நானு
இல்லப்பா பிசினஸ்னா அப்படித்தானே ஏன்னா நம்ம ஒரு தடவை வேணாம்னு சொல்லி விட்டுட்டோனா அது அதுப்புறோ நமக்கு நல்ல கஸ்டமர்ஸ் கெடைக்கவே மாட்டாங்கப்பா போயிட்டாங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கோஜாடு வாங்க
ஆஹா
இப்படி குறைங்க அப்படி கொறைபங்க அப்பல்லா சொல்லுவாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டா சொன்ன ரேட் விட்டா அப்டியே எதுவுமே பெரம் பேசாம அழகா குடுத்துருவாங்க அந்த மாரி கஸ்டமர்ஸ் கெடைக்கும் போது நம்ம விட முடியாது பாத்தீங்களா
நீங்க என்னதா சொல்றீங்களோ
இல்ல இல்லப்பா உங்கள போய் அப்புல்லா சொல்லுவனாப்பா நீங்க சொன்னா சொன்ன ரேட்டுக்கு ஒத்துக்குற ஆளாச்சே
வாக்கு உறுதி இருக்கணுங்க அதுதா நல்லது
ஆமாப்பா நட்புக்குன்னா நட்புடைமைன்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவ ஒரு அத படிச்சு படிச்சு நாங்க தெனோ தெனோ நெகிழ்ந்து போவோம்பா
சேரி உங்க மக எப்டி இருக்கா
அ எங்க மக நல்லா இருக்காம்பா நல்லா போயிட்ருக்கு படிப்பு அவருக்கு ஏதோ கொஞ்சோ படிச்சு படிச்சு டயர்ட்டாயிறாரு இப்ப எல்லா
அப்படிங்களா அந்த அளவுக்கு ஏ படிக்க சொல்றீங்க பிள்ளைய
நா சொல்லலப்பா அவரே ஆர்வமா எடுத்து படிக்கிறாரு அவருக்கு பீஸ் கட்றதுக்கே இப்ப இந் த கடைய வாடக விட்டு வாங்கணு போல இருக்கு பாத்துக்கோங்களே
அப்படிங்களா
நீங்க என்ன ஸ்கூல்ல்லா முடிவு பண்ணிட்டீங்களா கொழந்தைக்கி
எங்களுக்கு எங்கங்க ஒண்ணு அமையல வருமானமு கையில இல்ல பாருங்க
என்னப்பா புதுசா பிசினஸ் எல்லா ஆரம்பிக்கிறீங்க பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க மாட்டீங்களா
அதுக்குதா கடை கேட்க்றோ நீங்க இப்படியு பேசுறீங்க அப்படியு பேசுறீங்க ஒரு வருமான கடைச்சா பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்தில சேர்க்க உபயோகமா இருக்கு
கண்டிப்பாப்பா உங்களுக்கு நான் நானே பாத்து நானே செட் பண்ணி குடுக்குறே கடையெல்லா நீங்க ஒன்னு வருத்தப்படாதீங்க
எங்ப்பா திருவள்ளூர்ல கட க்க பாத்து தரீங்களாப்பா
ஆமாப்பா
நல்ல நட்பு பா உங்க நட்பு
நட்புன்னா அப்படிதாப்பா இருக்கணு
ம் சரி உங்க வீட்டு பக்கத்துல கொஞ்ச காலி எட இருந்ததே அது கொஞ்ச குடுங்கலே
இல்ல ப்பா அது ஒரு வேற ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கப்பா எங்க அம்மா அவங்க பெரியவங்க என்ன பண்றாங்களோ ரியவங்க நம்ம எதுவு எதிர்த்து பேச முடியாது பாத்தீங்ளா
அம்மா கிட்ட எ பேர சொல்லுங்க
அம்மா உங்க பேரே சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா போன தடவ நா சொன்னதுக்கு இனிமே இந்த பேர வீட்ல கேட்கவே கூடாது சத்தமே அப்டின்னாங்கப்பா
அ அந்த மாமரல்லா என்ன பண்ணீங்க
மாமரல்லா அது வந்து கொஞ்ச கழிச்சு கட்டியாச்சுப்பா எடம் பத்தல அதுவுல்லாம கொஞ்ச அது என்ன சொல்லுவாங்க செல்லரிச்சு போச்சுப்பா மரோ
உங்க கோவிலுக்கு பக்கத்துல கூட கொஞ்ச எட இருக்குன்னு கேள்விப்பட்டேனேப்பா
இல்லப்பா அது வந்து பப்ளிக் பிளேஸ் பத்தீங்களா அதுன்னு வந்து நம்ம ஒண்ணு பண்ண முடியா து
கோயிலுக்கு முன்னாடி வாசல்லேயே அவ்ளோ எட இருக்கே நானே வந்து பாத்துருக்கறேனேப்பா
பாத்திருக்கீங்கப்பா வேணா என்னா பூக்கட போட்லா கோயிலுக்கு வர பக்தர்களோட செருப்பு கட போ ட்லா வேற என்னப்பா பண்ண முடியு அங்க
ஆ ம் அப்படிப்படி ஒன்னு ம் வேல முடியல போல இருக்கு எனக்கு உ
ஆ உங்களுக்கு எல்லா நல்லபடியா நடக்குப்பா நீங்க எங்க எப்போன்னு சொல்லுங்க நா உங்கள கூட்டு போய் மாங்கா டு பக்கோல்லா நறைய கட இருக்கு
ஏப்பா என்ன நீங்க விளையாட்றீங்களா நா எங்க ங்க கேக்குற நீ எங்க கேக்குற சொல்றீங்க
ஏப்பா உங்க நீங்க கேக்குற ரேட்ல அந்த பக்க தாப்பா வரு
ஆ ஹ
அப்டி இல்லன்னா நானு நம்ம தெருவிலயே இருக்கு நானே வேணா கூட பேசி எடுத்து குடுக்குறே ஒரு சின்ன பொட்டி கட ரெண்டுக்கு ரெண்டு
ரெண்டுக்கு ரெண்டா
ஆ ஆமாப்பா
ம் ம் உங்க கார் ஷெட்டு பக்கத்தலயே கொஞ்ச அவ்ளோ எட இருக்கு கொஞ்ச கொடுக்கலா நீங்க ஒத்துப்பட்டு வர மாட்டேன்றீங்க
குடுக்குறேன்ப்பா நானும் பாத்துட்டுதா இருக்கே என்ன பண்றது நல்ல கஸ்டமர்ஸ் க டைச்சிட்டாங்கனா டப்புனு குடுத்துருவே
அப்போ நாங்க நல்ல கஸ்டமர் இல்லீங்களோ
நீங்களு தான்ப்பா உங்களையுந்தா சேத்து சொல்றே யாரு மொதல்ல புக் பண்றாங்களோ அவுங்களுக்கு குடுத்துட வேண்டியது
செரிப்பா நாளைக்கு ஒரு தொகையை எடுத்துனு வந்து முன்பணமா உங்களுக்கு செலுத்துறே எவ்ளோக்கு
தாராளமா பா தோ இன்னைக்கே கூட ஒருத்தர் வரேனு சொல்லியிருக்காரு அதுனால யார் முந்திக்கு வராங்களோ அப்டித்தானே தவர நம்ம கைல காசு வாங்கனாதா நிச்சயோ
செரி நா சாயங்காலோ வரேப்பா ஏ ஐயாவை கூட்டிக்கிட்டு
இதோபாருங்க இப்பதா வாட்ஸ்அப் இப்லே எங்க வீட்டுகாரு மெசேஜ் போடுறாரு வாங்கிட்டாரா அவரு அட்வான்ஸ்சே
என் என்னப்பா நீங்க இப்டி உங்கள நம்புனதுக்கு எனைய கழுத்து அறுத்துட்டீங்க போங்க
அப்பல்லா சொல்ல கூடாதுப்பா நா உங்களுக்கு தோ இன்னொரு கடைய ஒன்னு பாத்துட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷ் ஷத்துல உங்களுக்கு திரும்ப கூவ அழைக்கிறே வரக்கு வரே
நன்றி